ஓ
ஹலோ நல்லாருக்கீங்ளாப்பா
உம் நல்லாருக்கே நீங்க எப்படிருக்கீங்க
நா நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ஓ சாப்ட்டாச்சு இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
ஆ என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு நான் வெஜூ
ஆ ஆ சூப்பர் சூப்பர் கறி
உம் ம் கறி கொழம்புதா எப்பவு பிரியாணியே வச்சு சாகடிக்கிறோ அப்படிங்றதுனால ஃபிரைடே ஃபிரைடே பிரியாணி குஸ்கா தக்காளி சோறு அந்த மாரிலா வைக்கிறோங்கிறதுனால இப்போ இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா மாமியார் சொல்ட்டாங்க கறி கொழம்பு ஒய்ட் ரைஸ் அவ்வளோதா
ஓ சூப்பர் நைட்டுக்கு ரைஸே சாப்ட்டீங்ளா
ம் நைட்டுக்கு எப்பவுமே ரைஸ்தா சாப்புடுவே ஹீட் பண்றனால நைட்ல பசி எடுத்துருமா அதனால டின்னர் சாப்ட்டா சரி வராது சொல்லிட்டு எப்பவுமே ரைஸ்தா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நேரத்துல இங்க வந்துட்டு சப் பாத்தியு பன்னீர் கிரேவியு
ஓ செம்ம காம்மினேஷன் போங்க எங்ளுக்லா இல்லயா
வாங்க சாப்பிட்லா
அம்மி ம் வரே பக்கதுல தானே இருக்கோ வந்துட்டா போச்சி என்னது எப்டி பண்ணுவீங்க கிரேவியெல்லா பன்னீர் கிரேவியெல்லா எப்டி பண்ணுவீங்க
பன்னீர் கிரேவி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த தன்னீர்ல வந்துட்டு லைட்டா மொளகா தூள் ஆஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு லைட்டா தயிர் ஊத்திட்டு மிக்ஸ் பண் இல்லல மஞ்சத்தூள் அ மஞ்சத்தூள் அ லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரு மூனுதியு போட் டு நல்லா ஃபர்ஸ்ட்டு பேன்ல அத டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கனும் ஆ எடுத்து வச்சிட்டு அதுக்கப்றோ ஒரு பேன்ல ஆ ஆயில் ஊத்தி பச்ச மொளகா இஞ்சி பூண்டு அதெல்லா போட்டுட்டு நல்லா அப்டி ஃப்ரை பண்ணிட்டு நல்லா வனங்னவுனே அப்பறோ கொரியன்டர் லீவ்ஸ் அதெல்லா போட்டுட்டு மொளகாத்தூள் அதே மாதிரி அந்த கர மசாலா அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ காரத்துக்கு போட்டுட்டு இங்க வந்துட்டு எல்லாரு கொஞ்சோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையு ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட் சாப்ட்ருவாங்க அதனால இந்த இதெல்லா நம்ப வதக்கிர்ரோனு சொல்லிட்டு அதா அத அரச்சிட்றது அரச்சி ஊத்துனம்னா இன்னுமே நல்ல நேரம் சேத்து வச்சி அரக்கிற அந்த முந்திரி கசகசா ஆ அதுவு இந்த முந்திரி கசகசாலா வச்சி அரச்சம்னா அது இன்னோ அந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இன்னோ டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு இதுதா பண்ணுவாங்க போல க்ரேவினா நம்ம சும்மா வதக்கி உட்டுட்டு நீங்க கண்டிப்பா சாப்பலா இல்ல இந்த ரெசிபிய நாளைக் ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா நாளைக்கி இதா மெனுல மெனு கார்டு
ஓகே அதா நம்ப இத வதக்கிட்டு சும்மா பண்ணீர போட் ருவோ அது க்ரேவியா இருக்கு இது மாரி நம்ப அரச்சி இது முந்திரியு இத வச்சி அரச்சி பண்றப்ப பன்னீர் பட்டர் மசாலாவா ஆயிடுது அது இன்னு செம டேஸ்ட்டா இருக்கு இன்னிக் கே எல்லாரு பாராட்டிகிட்டே இருந்தாங்க சூப்பரா இருக்கு சூப் பரா இருக்குன்ட்டு அத நீங்க அரச்சி ஊத்திட்டு அந்த டோஸ்ட் பண்ணதயு அதுல போட்டுட்டு மேல அப்டியே கொத்தமல்லி தூவி எரக்னீங்ன்னா செமையா இருக்கு அது சப்பாத்திக்கி இவ்ளோ காமினேஷன் செமையா
அடி போலி தா அடி அடி போலிலயு அடி போலி வே ற லெவல்ல இருக்குமே சப்பாதிக்கி காமினேஷன் பன்னீர் பட்டர் மசாலா
கண்டிப்பா அப்றோ அன்னக்கி கேட்டீங்ள இந்த ஸின் ஸ்கின் கேர் பண்ணுனீங்ளே அது இப்போ ஒங்ளுக்கு ஓகேவா இருக்கா அந்த அரிசி மாவு அதெல்லா போட்டு இது பண்ணனீங்ள கடுக்காய் போ கடுக்காய் பவுட்ரு ஆ ஆ அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே கம்மியாயிருக்கா
நல்லாவே ஒர்க்கோட்டாகுது
ஓ சூப்பர் சூப்பர் அதுல என்னென்ன போடுவீங்க அரிசி மாவு தயிர்ல மிக்ஸ் பண்ணியா
ஆமா லைட்டா மஞ்சத்தூள் மட்டு ஆட் பண்ணிப்போ கலர் வரது
ஆஹ் ஆஹ் தயிர்ல தான மிக்ஸ் பண்ணுவீங்க இல்ல ரோஸ் வாட்ரு அது போட்டுகுறீங்ளா
நா தயிரும் போடுவே ரோஸ் வாட்ரு போடுவ கொஞ்சொ எல்லாத்தையுமே கலந்து அடிச்சு மூஞ்சில பூசற அப்டி கூட வச்சிக்லாம் சொல்லு அப்டி கூட வச்சிக்லா சிஸ்டர்
ஆஹ் ஆஹ் அது மாரி எல்லாரு வந்துட்டு அந்த தக்காளி
ஆமா தக்காளில
இல் இல்லல்ல தக்காளி இல்லாம பேஸ்டா அரச்சு நம்ப ஃபேஸ்ல போட்டம்னா அது இன்னு நமக்கு ப்ரைட்னஸ் ஆகுது இதயு வேனா ட்ரை
ஆஹ் நா ம்ம மொகத்துலயே சமக்க வேண்டியதான் சிஸ்டர் என்ன சொல்றீங்கோ
ஆமா மா கண்டிப்பா எல்லாத் தியும் போட்டு ப்ரைட்டாகி அழகாக வேண்டிதான் ஆஹ்
இல்ல இல்ல சிஸ்டர் ஒரு டைம் யூட்டூப்ல பாத்தே எல்லாரும் மூஞ்சில சம்ச்சுக்கோங்கமா சமையல் செஞ்சுக்கோங்க அப்டிங்கிற மாதிரி ஒரு டாக்டர் அது என்ன மொ கமா இல்ல சமையல் செய்ற சமையல் கட்டாமா அப்டின் சொல்ட் டு ஒரு டாக்ட்ரு ஆஹ் தக்காளி தயிரு அப்றோ உருளக்கெளங்கு எல்லாத்யு கெடக்கிறதெல்லா அரச்சு மூஞ்சில தேச்சுக்கிறீங்
சொல்றாங்க ம் அப்றோ அந்த டீம்ல்லாம நம நம்ப முடியலல்ல ம் க்ரீம்னா அதுல கெமிக்கல்லா இருக் ப்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு இதுனா நம்பளுக்கு நேச்சுரலா ருக்கு வீட்லயுமே இருக்குன் சொல்லிட்டு அரச்சு போடுறோ அது நம்பளுக்கு ப்ரைட்டாவு ஆகுது அத்னால நம்மளு
ப்ரைட்டாவு ஆகுது அப்டின் நம்ம நம்புறோ ஆனா இந்த டாக்டருங்கல்லா அவுங் களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி க்க சும்மா வொளப்பி விட்டுருவாங்க இத வாங்கிக்கோங்க அத வாங்கி
பண்ண முடியாதுல
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்
ச உம் நம்ம இது மாதிரி உள்ளதெல்லாம் வீட்டுல அரச்சு பண்ணிக்க வேண்டியத் உம்
ம் நீங்க பெட்ஸ் ஏதாவது வளர்த்துட்டு இருக்கீங்களா இப்
ஆஹ் பெட்ஸ் இருக்கு நம்மளிட்ட வந்துட்டு ஒரு பேர்டு இருக்கு அவன் பேரு ஜி
பேர்ட்
ஆஹ் நம்மளே டேம் பண்ணே வளர்க்கறது பேர்ட்டோட பேர் வேதன ஜித்தூ
ஜிட்டு ஓகே ஓகே ஓகே ஜிட்டு அழக இருக்கு
அவன் வந்து ஒரு பாய் அதை வந்துட்டு டேம் பண்ணி நம்ம வளர்க்கணும் குட்டியா இருக்கிறப்போ வாங்கிட்டு வந்தோம் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும்
ஓகே ஓ
அதுல இருந்து நம்மளே ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சிக்ஸ் ஆஹ இப்ப வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது சமத் னா சமத்து அப்படி ஒரு சமத்து ஆஹ் நம்ம ஒரு கொழந்தைகள்லாம் எப்படி நம்ம ட்ல வளர்க்கறோமோ அது மாதிரி அவ்வளோ ஒரு பாசமா இருப்பா எங்க வீட் டுல ஒரு கொழந்த இருந்தா எப்டி இருக்குமோ அது மாரிதா பாத்தப்போ அந்த அளவுக்கு ஒரு பாசோ அவர நல் ல ஒரு அட்டாச்மெண்ட் அது அம்மானா எங்க அம்மானா அவ்னுக்கு அவ்வளோ உயிரு அம்மா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா அந்த அளவுக்கு அந்த பாண்டிங் செமையா இருக்கு
உம் நாங்களு ஒரு பேரட் வளத்தோ முன்னாடி ஏனா எப்டி சொல்றது மேரேஜ் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு பேரட் வளத்தோ அவன் வந்து அவ பேரட் மீன் அவ பேசு செமையா பேசு வாயாடி வாயாடிலியு வாயா வாயாடி ஒன்னா நம்பர் வாயாடி மேடம் அவ்ங்களுக்கு டெய்லிக்கு முட்ட ஆமா டெய்லிக்கு முட்ட குடுக்கணு முட்ட குடுக்கலன்னா அவ்வளோ தா கோவம் மந்துறு ஒரு டைம் வந்து எங்க அப்பா என்ன பண்ணாரு முட்ட குடுக்கல அப்போ முட்ட இல்லாம மேடம் சாப்ட மாட்டீங்ளோ அப்டின்னு சொல்லிட்டு கோபமா வச்சாரு அவளோட தட்டுல கொழந்தைங்கல்லா சுத்தி விளையாட் டுவாங்கள அந்த தட்டுல வச்சாரு அப்போ என்ன பண் தர தர தட்ட இழுத்துட்டு வந்து டப்புன்னு தூக்கி வீசிட்டா தட்ட எடுத்து இந்தப் ப நம்ம பெரியவங்களா பண்ணுவாங்கல்ல ஆ இது இருந்தாதா சாப்பிடுவியா அப்டிங்கற மாதிரி சொன்னா பெரியவங்கல்லா டக்குன்னு தூக்கி விசிட்டு போயிருவாங்கல்ல மோஸ்ட்லி கணவர்கள்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு மை ஹஸ்பண்ட் தா பண்ணுவாரு அந்த மாதிரி மேடம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க
இப்ப கோவங்கிறது எல்லாருக்குமே இதாதா இருக்கு உம்
உம் அவளுக்குமே கோவம் வரு அப்டின்னு அன்னைக்கு தா எங்களுக்கு தெரியு அன்னையில இருந்து அவ எங்க அப்பா கிட்ட பக்கத்துல வர வரவே இல்ல டூ டேஸ் ஆச்சு
உம்
பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா எதுவுமே பேசல யாருகிட்டமே பேசல அப்பாமேல உள்ள கோவத்துல அந்த அளவுக்கு கோவக்காரி அவ வந்து ஜோடி இப்ப ஜோடி வந்து ஒன்னு ப ப பறந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ நாங்க வெளியில விட்டோ அது என்னாச்சு அது அவ அவள் அப்டியே கூட்டிட்டு போயிச்சு ஓடி போயிட்டா அவ
ஓ ஓ
எங்களுக்கு செம்ம அழுக ஒரு பக் அழுகையாவு வருது ஒரு பக்கம் எங்க அம்மா மேல கோவமாவு வருது அப்டி வந்துச்சுன்னா அவ குட்டி முட்ட போடுவா அப்டின்னு சொல்லி எங்க அம்மா வெள்ளவுட்டாங்க
உம் இதுதா சாக்கு தப்பிச்சு ஓட் றா அப்டினு ஓடிட்டாளா
ஆமா இதாண்டா சாக்கே கிடைச்சிருச்சு நம்ம ஓடிலான்னு சொல்லிட்டு அவ பாட்டுகு ஓடி போயிட்டா எங்களுக்கெல்லா ஒரே அழுக ஒன்னாலதாமா அதேதா
ஜோடி வாங்கலான்னு பாத்துட்டுதா இருக்கோ
அப்டிங் களா வாங்குங்க கண்டிப்பா ஜோடி இல்லாம அதுங்கள
ஆ இது பண்ண முடியாது இப்ப நீங்களே பாருங்க நம்ம வளத்தத அந்த பா பாசோ இருக்கு தா அந்த ஒரு ஜோடியோட இருந்தாதா அது அதுங்களுக்கு ஒரு சேஃப் ஆ ஓரளவு
ஆ கரெக்ட்டு ஆனா அவ எங்கள தேடி வந்தா சிஸ்டர்
ஆ அதுதா இந்த பாசம்ங்கிறது
ஒரு மாசமா வந்து எங்க வீட்டுக்கு மேல பக்கத்துல உள்ள மாடியில மரம் இருக்கிறதுல வந்து உட்காந்து அவ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா என்னோட பேர என்னையு எங்க அம்மாவும் எல்லாரையும் கூப்பிட்டுகிட்டே இருப்ப ஒரு மாசம் வந்தா ஆனா வீட்டுக்குள்ள வரல வீட்டுல வந்து எப்படி குச்சி காமிச்சா மேடம் வந்து நின்றுவாங்க அந்த இதுல இந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணல அவ பறந்துகிட்டேதா இருப்பா அவ அவ வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு போனான்னு தெரியல அவன் என்னமோ சொல்லி ஆள கூட்டிட்டு போயிட்டா தேடி ஒரு மாசம் வந்தா அவ ஒரு மாசம் வந்து என்ன கூப்பிட்டுகிட்டே இருந்தா அம்மாவ கூப்பிட்டுகிட்டே இருந்தா எங்க அப்பாவ கூப்பிட மாட்டா அந்த கோபம் வந்து வந்து அந்த சண்ட வந்ததுல இருந்து மூணு நாள் கழிச்சுதா மேடம் ஓடி போயிட்டாங்க ஒரே அழுக எல்லாரும் செம கஷ்டமாயி போச்சு
உம் ஏதோ சந்தோஷமா இருக்குங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே விட வேண்டியதா பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு அதூங்களோட லைஃப்ல அப்படியே ஜாலியா இருக்கும் நம்ம நம்ம ஆசைக்காக வள த்துருக்கோம் பட் அந்த பாசம் இருக்குல உங்களே வந்து ஒன் மந்த் லாம் வந்து பாத்துட்டுலா இருந்திருக்குல பட் ஏதோ அது ஜோடி கூட ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நினைச்சிக்க வேண்டியதுதானே
ஓகே சிஸ்டர்
ஆ அவ்ளோதான் இவனுக்கும் இப்பதா ஒரு ஜோடி பாத்துட்டுருக்கோ ஆமா கண்டிப்பா வாங்கணும் வாங்கி வெளியெல்லாம் ப இதுவித்த நம்மளுக்கு அவுடோர் போர்டு கிடையாது வீட்டுக்குள்ளேயே பச்சைக்கு